ஹலோ ஆ கேக்குது கேக்குது
ம் சொல்லுங்க
ஓகே என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா நல்ல விஷ்யோ
ரொம்ப வர்ஷத்துக்கு அப்புறொ பேசுற மாரி பேசுறீங்க ம்
சும்மா சும்மா ஓரே சும்மா அப்டி தான்
பிரேக் ஆவுது என் வாய்சு ஹலோ ம் சூப்பரா கேக்குது இல்ல யேன் வாய்ஸ் பிரேக் ஆவுதா ஒங்க கிட்ட கேக்கற
இல்ல இல்ல கேக் கிளியராதாருக்கு
என்னா வந்து இது லைக் மௌன்டைன் அதனால இங்க பிரேக் ஆவும் டவர் கிடைக்காது அவ்ளோவா அதனால
ஓ அப்டி கேக்க சொல்றீங்க ம் அப்பறொ சொல்லுங்க
சொல்லுங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டே நெனைக்கற சாப்ட்டுருப்ப
நெனைக்கிறீங்ளா
சாப்ட்ருப்ப
ம் சாப்ட்ருப்பீங்ளா சூப்பர்
ஞாபகொல்லங்க கொஞ்சொ ஷார்ட் டெர்ம் மெமரி குடிகாரங்க பேசுன மார்தா நானு
ம்ஹூம் குடிங்காரங்க பேச்சு விடிஞ்சாதா போச்சு பொண்ணு பொண்ணுங்க பேச்சு சொன்ன உடனே போச்சு
என்ன ஒரு தத்துவம்யா
சந்தானம் சொன்னதுங்க
ஓ அப்டி
ம் ம் சொல்லுங்க வேற
வேற சொல்லுங்க கேப்போ உங்களுக்குதா டைம் வேணும்ல பேஸ்றதுக்கு நீங்க பேச டைம் இல்லல தரமாட்டேங்காலனு நீங்கதா பேசணு
நீங்க பேசுங்க நா வந்து அப்பயே பேசுவ
இல்ல நா பேசுவதுலயே இல்ல இன்னைக்கி நீங்க என்ட சொன்னது என்ன சொன்னீங்க எயற்கைய பத்தி பேசுங்கோ
ம்
சாரி சாரி சாரி கொஞ்ச ஸ்லாங் மாறிபோ சேர்
ம் உங்க ஊரு ஸ்லாங் வருதா
ம் ஆமா ஆமா ய சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
ம் சொல்லுங்க சொல்லுங்க
அ சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க நீங்க யாரு யாரு யாரு
ஐயோ சொல்லுங்கயா
சேரி பேசுங்க நீங்களே பேசுங்க நா கேக்குற
நா என்ன பேசுறது மைண்ட்ல எதுவு ஓட்லயே ம் ஓகே ஓகே எதா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க கேளுங்க
கன்டன்ட்டு தெரும்
வீட்டுக்கு போலயா
ம் ஹ்ம் நைட் ஆய்டு இப்போதா ஃப்ரெண்டு கடக்கி போய்ட்டு அப்டியே சாப்ட்டு வந்த
அதுக்குள்ள சாப்ட்டு வந்தீங்ளா
ம் சாப்ட்டு எங்க வீட்லந்து இது கொஞ்சொ தூரொ அது ஒரு காலிஃப்ளவர்ல பக்கொடா
என்ன என்ன
காலிஃப்ளவர் பக்கோடா
காலிஃப்ளார் பக்கோடா
ம் ம்
எங்க வீட்ல காலிஃப்ளார் வாங்கிட்டு வந்தோ முந்தா நேத்து போனால எங்க வீட்ல அது எதுக்கு வச்சிருக்காங்கன் தெர்ல
ஆ
போத்திஸ் போனோ போத்திஸ்ல போய் கொஞ்சொ பர்ச்சேஸ்லா பண்ணிட்டு வரும்போது அங்க ஹைப்பர்ல போய்ட்டு ஹைப்பர் மாட்ல போய் வாய்ன்ட்டு வந்துச்சு லைக் ஒன் பீஸ் ஃபாட்டி ஒன் ருப்பீஸ் போட்ருந்தாங்க அத் எப்டி தெரிமா போட்ருக்காங்க நீங்க பெர்சு எடுத்தாலு நாப்பத்தோருவாதா சின்னது எடுத்தாலு நாப்பத்தொருவா
ம்
சோ எங்க வீட்லர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க எதுக்கு வச்சிருக்குன்னே தெர்ல கேக்கணு மறந்துடுச்சு கேப்போ
கேக்குணு மறந்துருச்சி அந்த ஸ்லாங் வருது
ஓகே ஓகே ஓகே
ம்
மறந்துட்டீங்க அம்மாட்ட கேக்கணு கேட்டுதா பொறிக்க சொல்னு
ம்
ம்
செரி பேசுங்க
தென் தென் தென் சொல்லுங்க
ஒங்க வீட்ல ஒன்னு கேக்க மாட்டாங்ளா கால் பேஸ்னா
என்ன கேக்கணு நா ஒர்க் பண்றன் தெரியு சோ கால் பேஸ்ற சோ ஒன்னு
செரி செரி ஓகே
ஓகே என்ன உங்க வீட்ல தெரியாதா
ஆஹா கேக்கல்லா மாட்டாங்க ஆனா எனக்கு ஒரு மரியாத வீட்லேல்லா பேச மாட்ட
ஓ அப்டி ஓகே என்ன ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம் சாப்டுவீங்க என்ன ஃப்ளேவர்ல பிடிக்கு
பட்டர் ஸ்காச் ஆல்வேஸ் பட்டர் ஸ்காச்
ஓகே ஓகே பட்டர்ஸ்காச் தென் வேற ஃப்ளேவர்
ஹலோ உ சொல்லுங்க
ஆ வேற ஃப்ளேவர் பட்டர் ஸ்காச் ஒன்லி தானா
பட்டர் ஸ்காதா ரொம்ப பிடிக்கு அவ்ளோதா சாக்லேட்டு பிடிக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கு
ஓகே
அவ்ளோதா
உ எனக்கு வந்து சாக்லேட் பிடிக்கும் பட்டர் ஸ்காட்ச் சாப்டுவே பட் சாக்லேட் இருந்தா சாக்லேட்தா போவே தென் பிளாக் கரன்ட் சாப்டுவே
பிளாக் கரெண்ட்லா அவ்ளோவா இருக்காது
எனக்கு பிடிக்கு நல்லா பிடிக்கு அதுல வந்து இந்த டெடிபியர் இருக்குல்ல பிளாக் கரன்ட் ஐஸ்கிரீம் வச்சு வருல்ல டெடிபியர் ஐஸ்கிரீம்
உ உ
டைரி டேல இருக்கு அதுதா நல்லா இருக்கு தென் மோஸ்ட்லி வந்து நா சாப் ட்டா கோன் ஐஸ் சாப்டுவே கோன் ஐஸ்லயே சாக்லேட் ஃப்ளேவர்தா ஃபஸ்ட்லயே சாப்ட்டுட்டு இருக்கது
இப்டி ஒண்ணு மேங்கோது உ டியே இருக் ஒரிஜினல் மேங்கோ ஃபிளேவர்
விட்டு விட்டுக் கேக்குதே
உ ஸெப்டோ ப்ளிங்கிட்ல இருக்கு பாருங்க அது புடிக்கூ துங்களா ஹலோ உங்களுக் இப்ப கேக்குதா
ஆ இப்போ ஓகே
உ நீங்க பேசுறது கிளியராதா இருக்கு எனக்கு நா பேசுறதுதா கேட்க மாட்டேங்
நீங்க சொல்ற பேரு வந்து ஆம்ச்சி
ஆமா ஆமா ஆம்ச்சி
நாங்க வந்து கெடைக் எங்க இங்க கெடைக்கல ஆம்ச்சி வந்து இன்னு வர்ல போல
உ
சென்னையில கெடைக்குதுனு சொன்னாங்க உண்மையா பிளிங்கிட்ல கெடைக்குது
இங்யே கெடைக்குது
என்ஜாய் பண்றீங்க நாங்க லைஃப் ஒன் டைமாது ட்ரை பண்ணூ சொல்லி ஆச எங்க எல்லாருக்கு எங்க ஃப்ரெண்ஸ்க்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்டிதா எனக்கூ ஆசதா ஒன் டைம் ஒன்லி ஒன் டைம் ஆம்ச்சி ட்ரை பண்ணிக்கணு அப்டின்னு
அது அது நல்லாகு அது வந்து
எப்டி இருக்கு
லைக் எப் எப்டி சொல்
லைக் லைக் விட்டு விட் ட்டு கேக்குதே
எல்லா ஐஸ்கிரீமு எப்பிரு எப்டி இருக்கு இனிப்பா இருக்குல
ஆமா நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது கொஞ்ச கேக்கவே இல்ல ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ